ஹலோ
ஹலோ எப்டி இருக்கீங்க சும்மா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கே
ரெஸ்ட் எடுக்குறீங்களா
சாப்டாச்சா
உங்க பக்கத்துல பூன இருக்குதான
இல்ல பூனை வளத்திட்டுருந்தோ அது அப்புற போயிருச்சு நாங்க வீடு மாரி வந் தோனே அது வெளிய போயிட்டு பல இடத்துலயே அது சுத்திட்டுருக்கு ச என்ன என்ன ஸ்பெஷலு
சாம்பார் சாப்பாடு
சாம்பார் சாப்பாடு காலைலேவா மதியந்தானே அது காலைல என்ன
காலைல எங்க வீட்ல டிஃபன் செஞ்சாங்க நா சாப்பாடு சாப்பிட்டேங்க
சாப்டு சாப்பாடு சாப்ட்டு
டிஃபன் சாப்ட்டா தண்ணி குடிக்கணு நெறையா
ஓகே ஏ தண்ணி குடிக்க மாட்டீங்களா நெறையா
குடிப்பே சும்மா தாகம் எடுத்துட்டே இருக்கு
டிஃபன் என்னது
டிஃபன் இட்லி
ஓய் ஓகே அதனால மதிய சாம்பார் சாதம் அப்டி சாப் சாப்ட்டீங்க
ம்
மழ லா நின்றுருச்சா
தூறுதுங்க
சூப்பர் சூப்பர் அப்போ காலைலர்ந்து பேஞ்சிட்ருக்கே அப்ப சில்லுன்ருக்குமே க்ளைமெட்டு
ரொம்ப சில்லுனுலா இல்ல நார்மல் டிகிரில இருக்கு
சூப்பர் சூப்பர் மழைல வேற போய் நனைய மாட்டீங்ளா
காச்சல் வந்துரு
ரைட்டு
நீங்க நனைய புடிக்குமா உங்ளுக்
நல்ல ஸ்பீடா ஸ்பீடா மழ பேஞ்சிதுன்னா நாங்க இப்ப இல்ல ஒரு டூ த்ரீ அர்ஸ் மேல நல்லா ஸ்பீடா மழ பேஞ்சிதுனா அப்டே கிரிக்கெட் விளாட மட்டு போலா நல்லா இருக்கு நல்லா மழ பேஞ்சதுமே மழ ஜோரா அந்த மாரி டைம்லா ஃபுல்லா நனஞ்சிட் விளாடுவோ அது நல்லா இருக்கு
அம்மா என்ன பண்றாங்க
அ அம்மா வந்து சமச்சில்லா முடிச்சிட்டு ஃபோன் பாத்துட்ருக்காங்க
ம் நீங்க பேசறது அம்மாக்கு தெரியுமா
ஆ தெரியு தெரியு நீங்க இங்க போயாச்சா அம்மா காலேஜ் போயாச்சா
ஆ போய்ட்டாங்க ஹாஃப்டே வந்துருவாங்க
ஆஃப்டேவா
ம்
தம்பிக்கென்ன ஸ்கூல் லீவா
ஆ லீவு
அப்பா வேலைக் போய்ட்டாப்ல
ஆ போய்ட்டாங்க
தாத்தா பாட்டி நீங்க ரெண்டு பேர்த்தோட தா இருக்கீங்க
ஆமா கரண்ட் இல்லைங்க எங்க வீட்ல சடோன்
கரண்ட் இல்லனாலு சூப்பரா இருக்குமே இன்னைக்குள்ள க்ளைமெட்
ஆமா ஆனா கொசு வருமே
ஓ மெய்ன்டனன்ஸா இன்னைக்கி
ம்
நைன் டூ ஃபைவா
நைன் டூ செவன்
நைட் டூ செவனா
ஆமா செவன்னு தா போட்டு விடுவாங்க
ரைட்டு ம்
ஆனா ஜாலியா இருக்கு இயற்கைய ரசிச்சிட்டே கொசு வரு ஆனா பச்ச பசேன் இருக்கற்னால கொசு வரு
லுப் இந்த போடினா இந்த எடைல இந்த மைனா படம் எடுத்தாங்ளே அது வே அது வேறயோ
அது எ ஆமா
அது போட் அது போடினா இதுகிட்ட வருன் நெனக்கிறே நீங்க சொன்னது இருக்கற்து போடிப்பாளையோ கரக்ட்டா ம் ஓகே ஓகே அப்றோ என்ன படிக்க ஆரம்பிஸ்ட்டீங்ளா மாடல் எக்ஸாம்க்கு
படிக்லா இனிமே தா படிக்கணு ஆல்ரெடி படிச்சு முடிச்சாச்சுங்க
என்ன சப்ஜெக்ட்
ஃபிசிக்ஸ் ஃபிசிக்ஸ்
ஃபிசிக்ஸ்
படிக்கணு படிச்சுட்ட ஆல்ரெடி
ஓகே
ரிவிஷன் பண்ணிட்டா போது எழுதுதீர்லா
ஃபிசிக்ஸ் எப்ப மண்டேவா
ஆ ட்யூஸ்டே
ட்யூஸ்டே மண்டே
மன்டே எக்ஸாம் இல்ல
மண்டே எக்ஸாம் இல்ல
ட்யூஸ்டே
அப்ப ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரினா அப்ப ஃபஸ்ட் இயர்ல மட்டுதா வரு செகண்ட் இயர் ல வராதே
ஆ செகண்ட் இயர்ல வந்து பத்து வருமாமா
ஓகே
சொன்னாங்க
சரி
இப்ப கோடிங் ஈஸியா இருக்கு
கோடிங்கா என்ன கோடிங் பண்றீங்க எந்த லாங்குவேஜ்
ஜாவா பைத்தான் இருக்குல்லங்க
ஆமா பண்றீங்க உங்களுக்கு தெரியுமா
ஓ
பரவாயில்லயே வெரி குட் வீட்ல சிஸ்டம் இருக்கா அப்போ. எங்க லேப்ல பண்ணுவீங்களா
ம்
லேப்ல எப்டி ஓனா பண்றீங்களா இல்ல ப்ரோகராம் அப்டி அவங்க அடிச்சது அ காலேஜ் பொறுத்த வரைக்கு அப்டியே ப்ரோகராம் வந்து புக்க பாத்தோ இல்ல
சொல்லுவாங்க
அ அப்டியே அடிச்சு கம்பைல் பண்ணி ரிசல்ட் கொண்டு வரது
ம்ம் அவுட் புட்டு
எஃப் நயன போட்டு அவுட் புட் கொண்டு வந்துர்ரீங்க
ஆ ஆமா
அது ரிசல்ட் அப்டியே வருமே காலஜ்ல அப்டிதா சொல்லி குடுப்பாங்க நம்மளுக்கு
நீங்க வச்சிருக்கீங்களா சிஸ்
ஆ சிஸ்டம் இருக்கு அதே மாரி பேக் கென்டுலா எதா குடுக்குறாங்களா எப்டி டேட்டா பேஸ் எதாச்சு ட்ரெய்னிங் குடுக்குறாங்களா கோடிங் மட்டு தா போயிட்டு இருக்கா இல்ல வேற ஏதாவது பேக் என்டு டேட்
கோடிங் தா போயிட்டு இருக்கு லப்டாப் ஒண்ணு வாங்கி வைக்கணு பட பார்கறக்கு வேண்டி
பட பாத்துக்க வேண்டியா நீங்க எந்த ஸ்கூல் முடிச்சிங்க கவுர்மண்ட் சாய் ராம் பிரைவேட் ஸ்கூல்லா
ஆமா கவர்மண்ட் தா
கவர்மண்ட் ஸ்கூல்லயே லப்டாப் குடுப் தரலயா
ம்
அப்டியா ஏன்னா எல்லா பேட்சு குடுத்துட்டு இருந்தாங்க இப்ப ஸ்டாப்
அது காலேஜுக்கு தா தந்தாங்க ஸ்கூலுக்கு தர்ல
இல்லயே ஸ்கூலுக் குடுத்தாங்களே கொஞ்ச வர்ஷம் முன்னாட் டே உங்க பேச்சு குடுக்கலையா சேரி சே அந்த லேப்டாப்பு ஒரளவுக் பரவால மாரிதா இருந்துச்சு
ம் என்ன பண்ணிட்ருந்தீங்க நா கால் பண்ணம்மோது
நா அங்க வெறிய வந்து உக்காந்து டி வி பாத்துட்ருந்
ஓ
நீங்க டி வி பாக்க முட்டீங்ளா
பாப்பே கரண்ட்டில்லையே
ஓகே ஓகே ஓகே சவுண்டு போட்டதனே வெளியந் த குருவி மைனா அந்த மார்லா இருக்குதா வெளியே மரத்துல
அ இருக்கு சவுண்ட்டு கேக்கும் அதெல்லா நா ரெக்கார்டு பண்ணுவே
சூப்பர் சூப்பர்
வந்தா மயிலெல்லா கத்துனா நா அத வீடியோ எடுப்பே அ சாப்பற வீடியோ எடுப்பா வரு எப்யாது வரு ம் வந்தா சாப்பாட போட்டுட்டு அது கத்தறதெல்லா வீடியோ எடுப்பே காக்கா கத்தறது குழி கத்தறது எல்லா வீடியோ எடுத்து வெச்சிருக்கே
சூப்பர் சூப்பர் வேற எதெல்லா வரும் உங்க
காக்கா மயிலு பூன
ஓகே
அப்றம் டாகு எல்லாமே வரு புறா
பாம்பு வருமா வயல்லு கிட்ட பாம்பு வருன்வாங்க
அதெல்லா வராது அதெல்லா வந்தா இத்தன என்ன நா வெச்சிருக்கேன்ன அடிச்சு போட்ரு
ஓகே ஓகே அது வருன்வாங்க வயல்வெளில அதாங் கேட்
ஒயின் வராது எனக் இத்தனையென்னா அதெல்லாம் வேற டாக்ஸ்சு நா வளக்கல பக்கத்துல இருக்கவுங்க டாக்ஸ் எங்க வீட்டுக் வரு அப்றம் போயிரு உதுவே அடிச்சு போட் ட்ற மாச்சே நீ எப்டி வரு கிளைமேட் நல்லார்ருக்கு சில்லுனு
சூப்பர் சூப்பர்
வங்கே
இங்க கிளைமெட்டு இன்னிக்கு பரவால இன்னிக்கு நல்ல வெயிலடிக்கு ஆனா இன்னிக் கீ கொஞ்சம் மேகமூட்டமா இருக்கு கித் தெரில அப்டிங்ளா தேங்க்ஸ்
உங்க நீங்க ரொம்ப ஸ்வீட் போல ஹலோ ஹலோ
ஹலோ ஹலோ நேத்ரா கேக்குதுங்ளா
ஆ கேக்குது திடீர்னு ட்ரக் ஸ்ட்ரக் ஆயிடுச்சா
திடீர்னு ஒரு டென் செகண்ட்ஸ் ஒ நோக் மே பி நெட்வொர்க் கெடக்ச்சதா இருந்துருக்கலா டென் செகண்ட்ஸ் எதுமே கேக்கல அப்டியே ஸ்டாப் ஆயிருச்சு
ஆமா
டீ ல்லா குடிச்சாச்சா
ம் குடுச்சுட்ட
செரிங்க செரிங்க எப்டி டீயா ஆ அதெல்லா மார்னிங் ஏழு மணிக்கே குடுச்சாச்சு டி எப்டி தின் திண்டுல உக்காந்து குடுச்சீங்களா
இல்லியே பெட் மாடி மேல
மாடி அதே மாரி ஒங்க வீட்ல அந்த இது இருக்குதா ஊர்ல சில வீட் அதல்லா பாத்து இருக்க முத்தோம் னு சொல்லி சொல்லுவாங்க அது உங்களுக்கு தெரியுமானு தெர்ல முத்தோனா அந்த வீட்டுக்கு நடுவுல கொஞ்சோ கேப் மாறி இருக்கு அங்க இருந்து தண்ணிலா உள்ள வந்துருமா மழ தண்ணி படத்துல்லா பாத்துருப்பீங்க வி வீடு இருக்குல்ல வீட்டுக்கு நடுவுல கொஞ்சோ ஸ்பேஸ் மாரி இருக்கு ஒரு என்ன சொல் மழலா பெஞ்சா வந்து தண்ணி விழுவா நெடுல
ஓ அந்த அருவி மாரி ஆ அதா ஃபால்ஸ்
பால்ஸ் மாரியா அது நீங்க படத்துல பாத்துருப்பீங்க நெறையா அதுவு கரெக்டா அந்த எடம் ஓபன்ல இருக்கு அது பழைய வீட்ல இருக்குங்க ஓப்
ஓ அதான் இந்த வீட்டுக்குள்ள ஓபன்னோனே தண்ணி இருக்கோ அதான
ஆமா ஆமா
அந்த மாரி எல்லா இல்ல
ஆ எட்டு பேரு திண்ண தா அங்க பெரிய பெரிய திண்ணையா வெளிய ஒரு ஆள் ரெண்டு எப்டி ஒரு ஆள் ரெண் நாலஞ்சு சூப்பர் சூப்பர் ரைட் சைடு லெப்ட் சைடு ரெண்டு சைடு இருக்கா
ம் ஆமா பாட்டி வீட்ல ஒரு திண்ணு அம்மா வீட்ல ஒரு திண்ணு இர்க்கு
ஆ அப்ப அலகா அங்கே உக்காந்துர்லா சொந்தகாறங்கால வந்து உக்காந்து அழகா ஒரு ஈவினிங் டைம் ஆச்சுன்னா ஸ்நாக்ஸ் சாப்டு நல்லா பேசலாமே எனக்கு பல இப்ப இங்கெல்லா அதெல்லா பாக்க முடியு இங்கெல்லா எடமே பயங்கரமா இருக்கு எடங் கெடைக்கிறதே பெரிய விஷ்யோ ஊர்ல தா அந்த மாரி அழகா அந்த மாரிலா கெட்
கோயம்பத்தூருக்குள்ள இருக்காம
நா பொறந்து வளந்தது சென்னை
ம்
அங்க தா டா போயிருக்க கோயம்புத்தூர் ஆனா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எங்க இருக்கானுங்கண்ணா பொள்ளாச்சில இருக்காங்க
உங்க ஆபீஸ் ப்ரெண்ட்ஸ்ல்லா பேசுவாங்களா
ஆ ஆபீஸ் ப்ரெண்ட்ஸ் பேசுவாங்க அவுங்க பொள்ளாச்சில இருக்காங்க ரெண்டு பேரு
ம்
அவுங்க இங்கதா தங்கி வேல செய்றாங்க சென்னைல அவ மாசத்துக்கு ஒரு ரெண்டு தடவ போயிட்டு வருவாங்க ஊருக்கு
ம்
ஆனா பொள்ளாச்சி அந்த டாப் வியூ பாத்திருக்க எடைல எங்க கார்ல வந்து சாந்தரம் போம் போது அது ஃபுல்லாவே சுத்தி இந்த தென்ன மரங்கள் சரியான வியூ
ஆமா
ஆஹ்
நா பேசறது எனக்கே கேக்குது
நீங்க பேசறது உங்ளுக்கே கேக்குதா
ஆமா
ஆ சம்டைம்ஸ் அந்த மாரி நெட் ஒர்க்கனால அந்த மாரி கேட்கு
ம் லேப்டாப்ல படம் பாக்கறக்கு நல்லாருக்கு
ம் ஆமா ரீசென்டா ஏதாவ் மூவி பாத்தீங்களா
ஆ அப்போ ஃபோன்லதா பாத்தே
என்ன பாத்தீங்க என்ன மூவி
ஆ ஜோ மூவி பாத்தே
அப்டிங்களா மழை பெய்யுது ந ஒரு செக துணி எடுத்ட்டு வரேன் பக்க